வணக்கம் தோழி
ஆஹ் வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நலமா இருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க சாப்டீ இல்ல தோழி இனிமே தா சாப் லோனிங்க
ஆஹ் சாப்டுட்டே சாப்டுட்டு இப்பதான் சாப்டு உக்காந்துட்டு இருக்கேன்
செரி என்ன சாப்டீங்க
ஆ சிக்கன் பிரியாணி செஞ்ச பண்ணி சண்டே இல்லைங்களா அதனால இன்னைக்கு பிரியாணி செஞ்சுட்டேன் ஆ ஒரு மணிக்கு தான் முடிச்சேன் எல்லாம் இப்போதான் சாப்டுட்டு இருக்காங்க நான் சாப்டுட்டேன் எனக்கு வந்து பிரியாணி செஞ்ச உனே சூடாக சாப்ப டாதான் பிராணி சாப்ட மாதிரி இல்லையன்னா வச்சுக்கோங்க அத கொஞ்ச சில்லுனு ஆச்சின்னா கூட எனக்கு அது மறுபடியும் சாப்ட தோணாது ஏனா நம்மளே செய்யறதுனால அது நிறையாஉ சாப்பிட பிடிக்க காது பட் அப்போத்தைக்கு சூடா நம்ம செய்யறோம் இல்லைங்களா அப்போ மட்டும் ஒரு கொஞ்சமா ஒரு கைப்பி ரெண்டு கரண்டி ஒரு பீஸ் அது மட்டும் வச்சு சாப்டு வந்துட்டு நா எல்லா சாப் ருக்காங்க கீழ ம்ஹம் நீங்கள் என்ன பண்ணீங்க இன்னைக்கக்கு சண்டே ஸ்பெஷல்
எங்கேங் பிரியாணி தான் தோழி பிரியாணிக்கு அப்புறம் மு ட வந்துட்டு அவிச்சிட்டு அ சி சிக்கன் கொஞ்ஜூண்டு வத்திருக்காங்கங்க ஆஹ்
உம் உம் எப்டி செய்வீங்க பிரியாணி நீங்க தம் பிரியாணி செய்வீங்களா அடுப் புல செய்வீங்களா இல்ல குக்கர்லயே செஞ்சு
குக்கர்லயே தான் செய்யறது அம்மாதான் செஞ்சாங்க இன் க்கி
ஆ
அஹ் நான் நார்மலா எப்டி செய்வேன் அப்டின்னா எப்பவும் போல ஃப்ரோ டீச்சர் தா தோழி எப்பவு போல தா பண்ணறது
எ ஆஹ் ஆஹ் சொல்லுங்க எப்டின்னு நானு தெரிஞ்சுக்கிறே ஏன்னா நீங்களா நா செய்யறதுகு வித்தியாசோ எதுன இருக்கான்னு பாக்கலா
ஓ வித்தியாசோ இருக்கான்ட்டு பாக்குறீங்களா செரி ஓகே ஓகே தோழி நா எப்டி நார்மலா பண்றதுன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய ஊத்திக்கிறது எண்ணைய ஊத் த்திட்டு பாத்தீங்க அப்டின்னா ஃபர்ஸ்ட்டு அந்த கிரா பட்டை இருக்கு இல்லையா
ஆஹ்ஹ
அது கொஞ்சோ போட்டுக்கிறது பட்டை கொஞ்சோ போட்டதுக்கு அப்புறமா ஆஹ் வெங்காயோ தக் க்காளி எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம தேவையானது எல்லாமே வெட்டி வச்சுக்குவோ அதுல ஃபஸ்ட் பாத்தீங்க அப்டிங்கனா வெங்காய கொஞ்ச நல்லா போட்டு ஆஹ் பொன்னிறம் மா வறுத்தறது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்றது அப்பிடின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட் பொறுத்த வரையும் நம்மளே அரைச்சு வச்சுக்கிறது கொஞ்சோ பெட்டரு கடையில ரெடிமேடா வாங்கனோ அப்டின்னா அந்த அளவுக்கு
அ ஆமா ஆமா தோழி எனக்கு வந்து அஹ் நான் அரைச்சி ஸ்டோர் பண்ணுறது தா புடிக்கு எனக்கு ஏ இந்த கடையில் வாங்கறது வந்து கொஞ்ச வினிகர் கலக்கறாங்க இல்லலைங்களா அதனால வந்து அது ஒரு நாள் பட நாள்பட நாள்பட அந்த வினிகரோட ஸ்மெல்லு தா அதிகமாகுதே தவிருதங்களே அந்த இஞ்சிப் பூண்டு கரெக்டாக அந்த ஆரோமா டேஸ்ட்டு வந்து நமக்கு வரது கெடையாது அது நெறைய பேருக்கு தெரியாது என்ன பண்றாங்க அர்ஜ ஜெண்டுக்கு அப்பத்துக்கு மட்டும் அந்த கவர் ம கவர்ல விக்கிறாங்க இல்லைங்களா இஞ்சி பூண்டு விழுது அத வாங் கி அததா யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஆனா என்னாதா இருந்தாலு இஞ்சி வந்து இயற்கையா வாங்கி அத நம்ம அழகா அரிச்சு வைக்கறிறதுல ஒரு டேஸ்ட்டே வந்து வேறதா சாதத்துக்கு எல்லா அதா நல்லா இருக்கு ஆமாம் கண்டிப்பா கண்டிப்பா
ஹம் அதனால பாத் ங்க அப்டின்னா அந்த மாதிரி நம்பளே அரைச்சிட்டு டு அ இஞ்சி பூண்டு பேஸ்ட்னா நம்பளே அ ரச்சிட்டு ம் போட்டு அதுலேயே நல்லா இது பண்ணோ அப்டின்னா கொஞ்சோ பொன் நிறமா நல்லா வந்துரு அதுக்கப்பறோ நம்ம தக்காளி பழோல்லா வெட்டி வெச்சிரு ப்போ இல்லயா அதெல்லா கொஞ்சோ போட்டு நல்லா ஆ வறுத்துட்டே இருக்கும் போதே கொஞ்சோண்டு மஞ்சத்தூளு ஆ போட்டுருவே மஞ்சத்தூளு போட்டு ஒன்னா நல்லா கிண்டிட்டு அதுக்கடுத்து பச்ச மொளகா தேவையான அளவு பச்ச மொளகா போட்டு நல்லா வதக்கிருவே ஆ அது அதுக்கப்றோ அந்த மாரி வதக்கிட்டே இருக்கும்போது தேவையான அளவு உப்பு அதாவது இதுக்கு மட்டு இந்த தக்காளி வெங்காயோ இந்த வ வதங்குறதுக்கு தேவையான அளவு மட்டு உப்பு போட்டு ஆ நல்லா வதக் கிட்ட ஆ அதுக்கப்றோ பாத்தீங்னா சி க்கன் ஆ குட்டி குடு ரொம்ப பெரிய பீசஸ்ஸா இல்லாம பிரியாணிங்கறனால கொஞ்சோ மினிமமா போட்டு நல்லா வறு த்துட்டு அதுக்கடுத்து பாத்தீங்க அப்டின்னா கொஞ்ச நேரம் நல்லா வேக வக்கிறது
ம்
அதுக்கப்பற நம்ம ஃபஸ்ட்டே பிரியாணி பொறுத்தவரையு அரிசி ஆல்ரெடி எவ்ளோ நமக்கு தேவப்படுமோ அத எடுத் து கொஞ்சோ ஊற வச்சிட்டு அந்த அதுக்கப்பறந்தா நா சமப்பே எப்போவுமே அந் நா என்னோட மெ
ஆ ஆமாப்பா அது எல்லாருமே ஊற வெக்கிறதுதா ஒரு சிலர் வந்து இந்த பச்ச அரிசி ஆஃப் பாயில்ல செய்வாங்க டக்குன்னு செஞ்சு முடிக்கிறதுக்காக அது வந்து அதிகமா ஊற போடுனுனு அவசிய இல்ல பத்து நிமிஷம் தண்ணில போட்டுட்டு கழுவிடுவாங்க உடனே ஏன்னா அது ர அதிகமா ஊரிடு ச்சுனா ஆ சாப்பாடு கொழஞ்சிரு ஒடஞ்சிருன்றதுக்காக டக்குனு அந்த ஒரே பத்துே நிம்ஷ கூட டைம் பாத்துப்பாங்க ஆ அத தண்ணில கொஞ்ச நேரொ அஞ்சு நிம் ஷொ விட்டுட்டு ஆறாவது நிமிஷொ வந்து கழுவிடுவாங்க கழுவிட்டு அந்த தண்ணி அப்டே இப்ப கொதிக்குமோதே ப்ரொசிங்கொ ப்ரொசிஜ் ஜெல்லா முடிச்ட்டு அந்த கொதிக்கும் போது ஆஃப் பாயில் என்னம் போது கொஞ்சொ அரிசி பாதி அரிஸ் சி வெந்திந்தாவே போது
ம்ம்
துக்கேத்த மார் தண்ணி கம் பம் னிப்பாங்க இப்ப இந்த கல்யாண வீட்லெல்லா அப்பிடிதா ஒடனே அவனு இப்ப இருவத்தஞ்சு கிலோ செய்யறாங்லிங்ளா அம்பது கிலோ செய்வாங் ஒவ்வொர் தனி தனி டேக்ஸுல்ல தா செய்வாங் இருவத்தஞ்சு கிலோ இருவத்தஞ்சு கிலோ தனி தனியா செய்றாங்கன்னா அரிசி வந்து ரொம் நேரொ வே குற அரிசி வாங் மாட்டாங்கொ ஆப்பாயில் அரிசி ஆ இந்த சீரக சம்பாலே வந்து இன்னொன் நறைய கேட்டகிரி வருது அதுலே வந்து வாங்கி ஆமா உ அப் ப்புடியு செய்றாங்க ஒரு சிலர் வந்து இந்த புல்லட்டரிசி இப்போந்து கொன் நல்லாருக் குன் சொல்றாங்க எல்லா அந்த புல்லட் அரிசி நல்லாருக்குன்ற மாரி வாங்குறாங்க எல்லா அது நல்லாருக்குது சொல்றாங்க தெரில அது எல்லாரு மே வாங்குறதுனால என்னமோ அது அவ்ளோ நல்லாருக்கா என்னன் தெரில எல்லாருமே அந்த டேஸ்ட் நல்லாருக்குது நல்லாருக்குது அத வாங்கி வேன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கன்றாங் நா வந்து மோஸ்ட்லி வந்து வீட்டு அரிசிலே செய்வம்பா நம்ம வீட்டு செய்ருவோ இல்லிங்ளா இந்த வயுருலா அப்செட் ஆவாதிரு கோ பச்சரிசி ஒரு சிலருக்கு ஆகாது ஆ எ வயிறு வலி வர் ரு ஆ ஒரு சில ப்ராப்ளம் வரு அந்த பெரியவுங்களுக்லா செட் ஆகாது அது அப்டி இருக்குற பட்ஜத்துல வந்து அ வீட்ல இருக்குற அரிசிலே நீங்க யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்ளே நல்லாவே இருக்கு அது நம்ம சாப்பாடு சாப்புட்ற மாரிதா இருக்கும் அ நீங்க நறையா கூட சாப்பட்லா அது உங்ளுக்கெவ்ளொ பசி அடங்குதோ அந்தளவுக்கு சாப்படலா கொஞ்ச நேர பொறுத் த்து மறுபடியு நீங்க போட்டு ச மறுபடியு சாப்டறதுக்கு அது நல்லாருக்கு இப்ப நீங்க இந்த மாரி பச்ச அரிசியில தம் போடற அரிசியல்லா நீங்க சாப்டிங்கனா ஓரளவு தா செ ட்டாகூ அப்போதிக்கி ஒட்ட தா கொஞ்ச் செட்டாகூ அதுக்கப்ற அத சாப்புறதுக் புடிக்காது அப்டி மூஞ்சில அடிச்ச மாரி இருக்கூ ஆனா உங்குள்க் கி எப்டின் தெர்ல நா எங்க வீட்லலா பிரியாணி வந்து நா ஒன்ஸ் தா சாப்டுவே அதுக்கு மேல சாப்ட மாட்ட அதோட நைட்ல வந்து ரசஸ் சாத் கொஞ் சாப்டுவே அவ்வளதா கொஞ்சோ ஒழைப் ட்ரைஸ் வச்சிட்வே வைட் ரைஸு இல்லனா கொஞ்ச ரசோ கொஞ்சோ வச்சிர்வே தக்காளி ரசோ மாரி
ஆமா நைட் டைம்ல பிரியாணி சாப்ட்டா அது ஒரு மாத்ரி இருக்கூ இல்லையா
மூணு வேல பிரியாணி லா ஓகேப்பா காலையிலயூ பிரியாணி மத் மதியானமு பிரியாணி நைட்டு பிரியாணினா ஓகே வாமி ஓகே ஓகே செஞ்சிரு செ ஞ்சுரேனுவானுங்க
ஓ அந்தளவுக்கு புடிக்கும் போல ம்
பிரியாணி அது எந்துதா ரொம்ப புடிக்கூ ஏ எங்க சாப்ட்டு வருவானுங்க சாப்ட்டு வந்தேமா நீஸ் செய்ற மார்லா இல்லம்மா செய்மா கண்டிப்பா நீ செய்மான்வானுங்க அந்த வாரத்துல ஏறொக் கொழம்பு செஞ்சுட்டுனாப் போது ஆ அது கூட ஏமா கொழம்பு செஞ்ச இப்டி வேலயே செஞ்சிட்டு இந்துக்கலாமேனு
அப்ப நீங்க செய்யற பிரியாணி அந்த அளவுக்கு அவுங்களுக்கு புடுச்சிருக்குது நீங்களு அந்த அளவுக்கு நல்லா சமைக்கிறீங்க
ப்பா ஏனா வார வாரோ அது செஞ்சு செஞ்சுனா அதே பழகிறு இப்ப ஆரம்பத்துல நா செய் நி மொதோ எனக்கு ஒரு சில தவறுகள் எல்லா இருந்துச்சு தக்காளி சாதோ மாரி வந்துரு கரெக்டா பதத்த எறக்க மு முடியாது கரெக்ட எனக்கு தம் போட்டு ஒன்னொ ஒன்னா ஒட்டாம அரிசி குழையாம அந்த மாரிலாம் செய்ய தெரியாது டே பய் டே என்னாச்சு கத் கத்துக்குனே ஓ இப்படி பண்ணா இப்படி இருக்கும் இந்த அரசி அளவுக்கு இந்த தண்ணி தான் இப்பா இது போட்ட இது நல்லா இருக்கும்ன்றது கிட்டதட்ட ஒரு மூணு வருஷமாதான் நல்ல சேவைய செய்ய ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கு முன்னாடில்லாம் எனக்கு கஷ்டமா தான் கெள தக்காளி சோறுணுவாங்க என்ன பிரியாணியே செஞ்சு எ பிரியாணினா கூட அடபோப்பா தக்காளி சோறு மாரி இருக்குதுனு வாங்க அம்மா கரெட்தான் கரெட்தான் எல்லாமே மே அஹ் செய்யற விதத்துலதான் இருக்கு ஆஹ் அதே பொருள் தான் நீங்களும் போடுவீங்க
அதனால ஒரு ஒரு வீட்ல ஒரு மாதிரி வரும்
அதுதான் அதே பொருள் தான் நானும் போட்டு செய்யறேன் அதே பொருள் தான் நீங்க போட்டு செய் டினா ஆனா வித்தியாசம் இருக்கு டேஸ்ல நல்லாவே தெரியும் பாருங்க ஒரு சில விஷட வித்யாசங் எங்க நாத்தனார் ட ஓட எண்ங்கேஜ்மெண்ட்ல ஒரு பாய் செஞ்சிருந்தாங்க ப்பா டேஸ்ட் என்ன டேஸ்ட் அந்த சாப்பாடு அந்த மாரி பிரியாணி நான் இன்னும் கூட சாப்புட்ல
அது பாய் வந்துட்டு கொஞ்ச ஸ்பெஷலா பண்ணுவாங்க
ஆமா அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு சாப்பாடு மீறவேல்ல கிட்டத்தட்ட நூறு கிலோ போட்டோம் நூறு கிலோ பத் தாம இருபது கிலோ எக்ஸ்ட்ரா போட்டோ நூத்தி இருபது கிலோ போச்சு அப்படி பத்தாம ஒரு பரு கூட மீறலன்னா பாத்துக்கங்கள அவர் செஞ்ச தால்ச்சா குழம்பு அது இன்னும் அல்டிமேட்டு் ம் அந்த சாப்பாடுக்கு ஏத்த தால்சா கொழம்பு செஞ்சுர்ந்தாங்க ஆஹ் அடடடட ஜமாவே அந்த சாப்பாடுக்கு அதுதா குழம்புன்ற மாதிரி இருந்துச்சு பாருங்க தால்சா கொழம்பு செய்ய தெரியுமா உங்களுக்கு
இல்ல நான் இல்ல தோழி எனக்கு அது தெர்ல ஆனா கடையிலேல்லா வந்துட்டு குடுப்பாங்க அது இந்த பருப் பு இதெல்லா
ஆஹ் ஆ ஆஹ் அது ஈஸி தான் தோழி நான் இன்னொரு இணைப்புல கண்டிப்பா உங்கள்க் அது சொல்லித்தரேன் நானு கண்டிப்பா
உம் ஆமா தோழி நானுமே நினைப்பேன் இந்த காம்பினேஷன்க்கு தால்ச்சா எப்புட்றா பண்றாங்க ஒரு சில இதுல இனிப் ப்பா என்னமோ வெப்பாங்க ரெட் கலர்
ஆமா ஆமா பிரெட் அல்வா கேரட் அல்வா இப்ப எல்லாமே அததான் செய்யறாங்க ஸ்வீட்டுக்கு பிரெட் அல் இன்னொரு கண்டிப்பாவ் இன்னொரு இணைப்புல உங்களுக்கு பிரெட் அல்வா எப்டி செய்றதுன் சொல்லி தரே கேரட் அ எப்டி செய்யறதுன் சொல்லித்தர இன்னொன்னு அந்த தால்ச்சா கொழம்பு ரொம்ப ரொம்ப சிம்புள்ப்பாது ரொம்ப ஈஸிதா அத சொன்ன ஐயோ இவ்ளோதானா இதே தெரியாதா இத்தன் நாள் இது தெரியாத ஆயிடுச்சேன்ற மாரி இருப்பீங் நாங் கண்டிப்பா உங்கள்க்கு சொல்லி தரோ நான் தால்சா கொழம்பு கண்டிப்பா சொல்லி
கேட்டுடு ஆஹ் நீங்க நெக்ஸ்ட் இதுல இணைப்புல எனக் கண்டிப்பா சொ சொல் குடுங்க இதுலந்து எனக்கு என்ன தெரியிதுனா நீங்க நல்லா ஒரு சமைப்பிங்க அப்படிங்கறது ந
ஆமா எனக்கு சமையல்ல ரொம்ப ஆர்வொ நெஜமா எனக்கு சமையல்ல ஆர்வொ இன்னைக்கு எதனா டேஸ்டா இருக்குது புடிச்சிச்சு சொல்டாங் போதூ அந்தரு அந்த ரெப் மீடியாவதா நான் அப்டியே மைண்ட்ல வச்சிருவே அஹ் இது வந்து ரிப்பீட் பண்ணுவே இதே டேஸ்ட்ல எப்டி வர்னுன் அது நான் மைண்டல வச்சு ரிபீட் பண்ணுவே அப்ப என்னா பண்ணுவாங்க பசங்க ரொம்ப நல்லாருக் து நல்லா இருக்கதே சாப்ட்டுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா தோழி இன்னொரு இணைப்புல கண்டிப் ப்போ அதப்பத்தி சொல்லித்தரே தோழி நன்றி நன்றி தோழி நன்றிப்பா